ஹலோ வணக்கம் சொல்லுங்க
ஆ வணக்கம் நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க?
நல்லாருக்கே நல்லாருக்கே
செர் செரி நானு இந்த போன வார இந்த கல்யாண காண்டாக்ட் பத்தி ஃபோன் பண்ணிந்தே திருப்பி கூப்புறே சொல்லியிருந்தல்ல மறந்துட்டே கொஞ்ச பிஸியா
ஓகே ஓகே
அ அது இப்ப பிஸியா இருக்கீங்ளா?
இல்ல சொல்லுங்க ஃப்ரீயா தா இருக்க சொல்லுங்க பேசுவோ
என்னதுங்க மெனு போட்டு பாத்துட்டீங்ளா? எவ்ளோ கொட்டேசன் சொன்னீங்க
ம் அதாதா காலைல ஒரு நூறு பேத்துக் கேட்ருந்தீங்க போ அது போட்ட மெனுெவெலா போட் ட ஒன்னு பிரச்சனல்ல அதா இப்ப ஃபஸ்ட்டு வாழ எல தண்ணி பாட்லு சோ அதுக்கப்ற ஸ்வீட்டு பாத்திங்னா காலைல வந்து ஃபஸ்ட்டு நைட்டுக்கு சொல்லிர்றே நைட்டுக்கு வந்து பாத்தீங்கனா குலாப் ஜாமுன் ஸ்வீட்டு ஸோ அது குலாப் ஜாமுன் வச்சதுக்கப்றொ பாத்தீங்கனா அடுத்து அதுக்கு ஒரு காம்பாக்டா பாத்தீங்கனா அதுக்கு ஒரு ஐஸ்கிரீமு ஒரு எப்டி சொல்றது ஒரு குல்ஃபி மாரி ஒரு ஐஸ்கிரீமு சோ பாதாம் பால் கா அது ஒரு இது சோ ஸ்வீட் பீடா அது ஒன்னு வந்துரு ஸோ என்ன வந்து சாப்பாட்ல பாத்தீங்கனா அ நீங்க சொன்ன மாரி இந்த இட்லி தோச வந்துரு சோ அப்ப இன்னொனு என்ன வருனா அந்த கட்லெட் வரு அ வெஜ்ஜு கட்லெட் டு சோ கப்றொ‌ ஒரு தயிர் சா ப்பாடு ஒன்னு வரு அப்ற ரோமாலிய ரொட்டி ஒன்னு வரு அப்பறமேலு இப்புறா இப்ப இது பராட்டா வரு நைட்டு அப்றமேலு பாத் பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு அதாது பாத்தீங்கன்னா நீங்க மூணு சாப்பாடு சொல்லிருந்த அதாது பாத்தீங்கன்னா ஒரு மூணு சாப்பாடுல காலைல ஒரு சாப்பாடு இப்ப ரெண்டு சாப்பாடு அப்டிதா சோ ஒண்ணு பாத்தீங்கன்னா அஅ தயிர் சாப்பாடு இன்னொன்னு வந்து அ வெஜிடபிள் ரைஸ் இன்னொன்னு காளான் பிரியாணி மூணு இருக்கு சோ மூணுல ரெண்டு நைட் வச்சுக்கலா காலையில வந்து ஒண்ணு வச்சுக்கலா சோ அதுக் ஏத்த மாரி சோ அதுக்கு சாம்பார் சட்னி அப்பறம் மேலு வந்து இது புரோட்டாக்கு வந்து குருமா வெஜ்ஜு குருமா சோ கட்லெட்டு அதுக்கு ஜாம் இது வச்சுருவோ எது சாஸ் வச்சிருவோ அதுக்கு அ குலோப் ஜாமுனு அதே மாரி தண்ணி பாட்டிலு சோ அதே மாரி அ ஒரு இது வச் சோ ஒரு லெக் பீஸ் மாரி வெஜ்ல லெக் பீஸ் மாரி ஒன்னு இருக்கு அத பத்தினா அந்த பண்ணிருக் தெரியீங்களா பண்ணுன்னா அந்த சோயா ஏதோ சொல்லுவாங்களே சோயா சாஸெல அ அந்த பண்ணு போட்டு செய்வாங்க மீன் மேக்கர் அ மீன் மேக்கர் அதில்ல அ அதுலே பாத்தீங்கா சிக்கன் மாரி எடுத்து கடிச்சி சாப்பற மாரி சோ அ அதே அத வச்சுருவோ அதெல்லா ஸ்லிப்பி
சே சே செரிங்க
இது வந்து இது வந்துருங்க ஒரு நூறு பேரு சொன்னீங்க கரெட்டா வந்துரு சோ அடுத் அடுத்தநாள் காலைல சொன்ன மாரி நீங்க சொன்ன மாரி நல்லா சட்னி சாம்பார் நல்லா வெண்பொங்கல் கிச்சடி ஆப்பம் அப்பறம் அதுக்கு வந்து பாத்தீன்னா ரசகுல்லா ரசகுல்லா அப்டி இல்லன்னா வேற ஏதோ வச்சுக் வச்சுக்கல ரசகுலா வச்சுக்கலா வந்து பிரச்சனல்ல அதே மாரி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் நீங்க சொ அ ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா நைட்டு பாத்தீங்கன்னா குல்ஃபி பகல்ல பாத்தீங்கன்னா இதுதா கப்பைஸ் சோ கப்பைஸ்சு அ சோ ஆள் இன்னொன்னு பாத்தீங்கனு சொல்ல தயிர் ஏதோ ஒரு வெஜிடபிள் ரைஸோ இல்ல காளான் பிரியாணி வச்சுக்கலா சோ அதுக்கோ வெங்காயோ பச்சடி இன்னைக்கு வந்துரு அதுக்கேத்த மாரி
சேரி செரிங்க
அப்பறமேல் பாத்தீங்கன்னா இட்லி தோச அதா ஆப்போ ஆப்போ சொன்னோ ஆப்போ வந்துரு அதே மாரி அ புரோ இது சொன்னோ நான் சொன்னோ நான் ஒன்னு வச்சுக்கலா அப்டில்ல புரோட் பரோட்டாதா நைட் வச்சுட்டோ நான் வந்து கால்ல வச்சுக்கலா இன்னொன்னு அ அதா இது வச்சுக்கலா என்னாது நைட் சொல்ட்டுமா சோ டேபிள்ல இந்த விஜிடெபிள வந்து வந்து இந்த எப்டி சொல்றது கொத்து பொரோட்டா இருக்குல்ல வெஜிடபிள் கொத்து புரோட்டா அதாவது பாத்தீங்கனா நம்ம ஒரு புதுசா ஆய்ன் பண்ணிருக்கோ லாச்சு பண்ணிருக்கோ முட்ட போடாம வெஜிடபிளே போட்டு கொத்து பண்ணமாரி கொத்து புரோட்டா பண்ணமாரி பண்ணிகிளா பூரி பூரி மசால் வந்துரு இட்லி தா சொன்னலாஇட்லி வந்து ஆட்டின் சேப்ல இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஆய் பிங்க் கலர்ல இருக்கு பாக்குறதுக்கு அதா பிங்க் கலர்லா வரு அதுக்கு ஏற்ற மாரி ஒரு கிரேவி வந்துச்சு ஹலோ அதா ஸ்வீட் பீடா அதே மாரி பாதாம் பால் நைட் வந்து பாதாம் கீர் குடுத்துக்கலா இ காலேல பாதாம் பால் குடுத்துக்கலா டீ காபி வந்துரு
ஆ
டி காபி வேற எதவு ஆட் பண்ணுங்களா அதெல்லா வேணும்ல உங்களுக்கு இன்னு புதுசா
இல்ல டீ காபி மட்டு காலேல போது
உம் உம் இல்ல சாப்பாடு அய்ட்டத்துல வேற ஏதவு ஆட் பண்ணுவே காலேல நைட் காலேல
ஆ கலேல போதும் மேம் பூரி மட்டுதா சின்ன குட்டி குட்டி பூரியா போட்டு
குட்டி பூரியா போட்டுக்கலா ஓகே ஒண்ணும் பிரச்சனைல்ல போட்ருலா உம் உம் ச் செரி செரி ஸோ அதா நா எ மா ஓகே ஓகே ஓகே சோ நைட்டுக்கு சாரி மதிய சொல்லியிருந்தீங்க மதிய கொஞ்சோ நானூறு பேத்துக்கு சொல்லிருந்தீங்க சோ அதா வந்து என்னன்னா பிரட்டல்வா ஒன்னு அதுக்கு இன்னோனு பாத்திங்கன்னா ஆ இது மட்டன் பிரியாணி சொல்லியிருந்தீங்க நல்ல ஒரு நல்ல பீஸா போட்டு மட்டன் பிரியாணி... அ... தம் தம் வச்சு பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல சோ அதுக்கு வந்து கத்திரிக்கா தொக்கு வேணுங்களா இல்ல எந்த மாரி என்ன வேணு உங்களுக்கு ம மட்டன் பிரியாணிக்கு சைடிஷ் ரைத்தா வச்சிடலா ஓகே வச்சிடலா சோ அப்றோ சிக்கன் கிரேவி சிக்கன் ல பட்ட சோம்பு லா சிக்கன் கிரேவி தனியா வச்சிரலா ஓகேங்களா கிரேவி வச்சிட்டு அந்த ஒரு சிக்கன் கோழி வந்து நாலா கட் பண்ணி சொன்னேல நாலா பண்ணி அத நாலு பேத் நாலு பேத்துக்கு நாலு பீஸ் இருக்கு மாரி பண்ணியிருந்தோ சோ அத நல்லா கிரேவியா இது மாரி கிரீமியா வச்சு எப்டி சொல்ற அந்த பெப்பர் எல்லா போட்டு நல்லா காரமா வச்சிரலா அது நல்லானா பெரிய காரம இல்ல சோ லைட்டா காரம நல்லா பாக்க அப்டியே நாக்குல வச்சோன்னே அப்டிய அந்த டேஸ்ட் வரு படிக்குற மாரி அந்த ஒரு இத வெச்சுப்பா பிராண் வந்து அப்டி கிரேவி கிரேவி மாரி பிரான் பண்ணிக்கலா இல்ல பிரான்ல சில்லி போட்டுக்குற மார் இருந்தா கூடோ சில்லி வேணா பிரான்ல நல்லா ரப்பர் மாரி ஆயிடு பிரான்ல கிரேவி இது மாரி ஃப்ரை மாரி பண்ணிக்கலா பிரானுமே வந்து வெங்காயோ எல்லா அதிகமாக போட்டு ஆனியன் ஃப்ரை மாரி பண்ணி் பிரான் பண்ணிக் ல்லாந் தனியா ஓகேங்களா சோ சிக்கன்ல வந்து நம் சில்லி போட்டுக்கலா சில்லி சிக்கன் போட்டுக்கலா சிக்கன்ல வந்து நாட்டு கோழில சில்லி போட்டுக்கலா இல்லைன்னா நம்ம பிராய்லர்ல கூட சில்லி போட்டுக்கலா சோ அது போட்டுக்கலா அதே மாரி வே ஒயிட் ரைஸ்ஸு ரசோ அதே மாரி சிக்கன் கொழம்பு மட்டன் கொழம்பு ரெண்டு வந்துரு சோ நம்ப பிரான் பாக்கலா பிரான்க்கு வந்து நம்ம எதோ கிரேவி கொஞ்சோ வெக்குற மாரி இருந்தா கூட வெச்சுக்கலாம் பிரான் கிரேவி அப்புறோ மீன் சொல்லிருந்தோ மீன்க்கு வந்து மீன் கிரேவிய தனியா வெச்சுருலா மீன் அத பாத்தீன்னா மீனு தலையு தலைக்கால் மட்டும் போட்டு சே தல வால் மட்டும் போட்டு கிரேவி வெச்சுக்கலா அதா நடுவுல இருக்க பார்ட் மட்டு எடுத்து நம்ம வந்து சில்லி போட்டுக்கலா அதாவது பாத்தீங்கன்னா மீன் எண்ணயில பொருச்சுக்கலா ஓகேங்களா இது வந்துரு அதே மாரி தண்ணி பாட்டுலு இது வந்துரு எல வந்துரு ஸ்வீட்டு பாத்தீங்கன்னா முடுச்சதுக்கு அப்புறோ பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்பீடா ஒன்னு சோ அப்புற மேல் பாத்தீங்கன் ன்னா அதாவது ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சோ டிஃப்ரெண்டா வேற மாரி நாலு பிளேவர் வந்து ஒரே மாரி வர மாரி
ஆமா ஆ சேரிங்க இந்த இது பாயாசோ இந்த அட பிரதமன் மாரி ஒ ஒன்னு ஏட் பண்ணிக்குறீங்களா ஒரு கப்பு
பால் பாயாசோ வெச்சுக்கலாங்களா எல் ல்லா
ஆ சேரிங்க எதோ ஒண்ணு அட பிரதமன்தா புடிக்கு இவங்களுக்குல்லா இந்த ஒரு டைம் அடப் அதுவு சாப்ட்ருக்க உங்க இதுல ஆ இன்னொன்னு இந்த மாங்கா பச்சடி மாரியே பூசுணிக்காவோ பரங்கிக்காவோ போட்டு பண்ணிருந் தீங்கல்ல
ஆமா ஆமா
அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுமே ஏட் பண்ணிக்கலாங்க
சேரி ஓகே அத பண்ணிக்கலா ஒண்ணு பிரச்சன இல்ல
கூட நல்லா இருக்குமா இல்ல சாயங்காலோ அந்த மாரி சாப்பாடு கூட தான நல்லா இருக்கு அது
ஏக்சுவலா ரெண்டுக்குமே நல்லா இருக்கு நம்ம சிச்சுக் இங்க இதுக்கு டிஃபனுக்கு வேணுன்னா அதுக்கு ஏத்த மாரி கொஞ்சோ அந்த மசாலா பொருள கொஞ்சோ இதுப் பண்ணுவோ சாப்பாடுக்குன்னா அது கொஞ்சோ சேத்தி போடுவோ சோ ரெண்டுக்குமே பண்ணிக்கலா ரெண்டுக்குமே நல்லா இருக் கு நம்ம மசாலா போ செய்யறதுப் பொறுத்து நம்ப எ இதென்னமோ அதுக்கேத்த மாரி செஞ்சு குடுத்து அதுக்கேத்த மாரி சாப்பாடு செய்யனு அதுக்கேத்த மாரிஸ்
அப்ப அதுக்கு ஏத்த மாரி அது ஒன்ன மட்டு நீங்க ஆட் பண்ணிக்கங்க ம் பாயசனா எந்த பாயசனாலு சேரி அதா எதுக்கு அதா அது ரெண்டுல எது எதுல மெனு கம்மியா இருக்கோ அதுல இது சேத்து விட்ருலா அ பாயசம் மத்தியானத்துக்கு வச்சுக்லா
ச வந்து பால் பாயா சனனா சில்லுனு வைக்லா அது வந்து பாத்தனா சூடாதா பாயச குடுச்சிருப்பீங்க தம் பாயச கால்ல வந் தோன வச்சிட்டு நம்ம ஃபிரிட்ஜுல வச்சிருவோ பிரிட்ஜுல வச்சிட்டு நம்ம அந்த பால் பாய சந்த குடிக்கும் போது ஒரு நல்ல சூப்பர் டேஸ்டா இருக்கு சோ அப்டிங்கம்போது நம்ம சில்லுனு குடுக்கலா பால் பாயசத்த ஓகேங்களா சில்லுனு கேக்குறவுங் சில்லுனு குடுக்கலா சூடா கேக்குறவுங் சூடா குடுக்லா சோ அதுக்கு ஏத்த மாரி நம் ப்ளான் பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சனல்ல சோ அது ஒனு பண்ணிக்கலா ம் அத நம் எலையிலே வச்சிருவோ எலையிலே நம்ம கப் கப்பு வச்சு நம் எலைலே வச் சுருவோ அது நம்ப
சேரிங்க அப்ற இது கல்யாணத்துல அந்த இது வக்க சொன்னாங்க கட்ல மு ட்டாய் வக்க சொன்னாங்க நெறஞ்ச கல்யாணொல்ல ஆம்மா ம் அதா த கடைசி பிள்ளயா அதுனால கல்யாணத்துல வச்சுட
ஓ ஓ ஓகே ஓகே ஓகே சரி சரி சரி
த்துக்கு அது ஒன்னு வச்சுவுட்ருங்க
ம் ம் ம் ம் செரி செரி அதுவு ஒன் பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சனல்ல அது சின்னதா ஒரு சின்னதா இருந்தா போதுமுல்ல அது இல்ல எப்டி எவ்ளோ பெருசு வேணு ஆ நம்ம இக்க வக்கெணு ஓகே ஓகே எல்லாருக்கு வக் கணுமா இல்ல மொதல் பந்தி
இல்ல எல்லாருக்குமே அதாவ்து தெரி யனுமாமா ம் இது வச்சா அந்த வீட்ல கடைசி கல்யாணொ அப்டின்னு தெரியணுமாமா நெறஞ்ச கல்யாணம் ஆ கல்லமிட்டா வச்சுட்ருங்க உருண்டையா இருந்தாலு சேரி இல்ல கவர்ல வச்சு வுட்டாலு அவுங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்ட்டுப்பாங்க அது உங்க இது
செரி ஓகே கவர்ல வச்சுன் ஏனா வீட்டுக்கு எல்ல அப்யே சாப்ட மாட்டாங்க யாரு வீட்டுக்கு எடுத்து போய் சாப்டுவாங்க நம்ம கவர்ல போட்டுரூவோ
சொன்னீங்கல்ல நா விசாரிச்சே ஆ லிஸ்ட்டு குடுத்து எல்லா பத்திரமா இருக்குதுங்களாமா எல்லா சைஸ்லயுமே மண்டபத்திலயே வச்சிருக்காங் மா எதுவு வேனாலு ஒரு ரெண் ரெண்டு மூணு நாள் முன்னாடி சொன்னாங்கன்னா ஆள் வச்சு அவுங்கள எல்லா கிளீன் பண்ணி வச்சருவாங்களா எடுத்து குடுத்துருவாங்களாங்களா
அப்டியே ஓகே ஓ
ஆ நீங்க நீங்க நீங்களே நேர்ல போய் பாத்தாலு சரி இல்ல ஒரு நாள் வாங்க நமக்கு போயிட்டு நேர்ல ஏது அதுவு சரியா ஓத்து வருமா என்னன் பாத்துட்டு சொல்லுங்க ஏனா பிரியாணி எல்லா செய்யணுன்னா அதுக்கேத்த உங்களுக்கு ஏத்த மாரி இருக்கணு
ம் ம் ம் ம் ஆக்சுவலா பாத்தரோ மண்டபத்திலே தா இருக்கு எடுத்துட்டு போ மாட் ங்க ஆனா அவுங்க பாத்தர நோட் பண்ணிக்குவாங்க அவ்ள தா நம் கே சொல்லிக்கலா ஒன்னு பிரச்சனை இல்ல ஏனா அவுங்க மண்டபத்தலா தா பாத ஃபுல்லவே இரு
ஆ இல்ல பிரியாணி செய்யறது உங்களுக்கு சரிப்பட்டு வரும பாத்துக்கோங்க ஒரு சில பேர் அவுங்க அவுங்க பாத்தரதுல செஞ்சாதானே நல்லா இருக்கு எனக்குதா செட் ஆகுமன்னாங்க அதுக்கு மட்டு மித்த எல்லாத்துக்கு கொழம்பு கிரேவி எல்லாத்துக்குமே அங்க இருக்கத யூஸ் பண்ணிக்கலா
ம் ம். ம் இன்ன என்னன்னா மண்டபத்துல வந்து நான்வெஜ் செஞ்சு போடவங்க மண்டபத் இதுல அலோட் பண்றாங்களா
ஆ பண்றாங்க பண்றாங்க அது ஒண்ணு இல்லைங்க நம்ம ஆள் வச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணி கொடுத்துறோனோ அது நம்ம ஆள் வச்சு பண்ணிக்கலா கடைசியல எல்லாத்தையுமே கழு பண்ணு போது அதையு சேத்து பண்ணிர்லா
செரி செரி அதா ஒவ்வொரு மண்டபத்துல வந்து இல்ல பண்ணக்க கூடாதுன் சொல்லுவாங்க
அ ஆ இங்க அது ஒன்னு ஒ பிரச்சனை சொல்லல அவுங்க பாத்திர மட்டு இது ஆமா வேற ஒண்ணு மளிகை சாம மிச்சல்லா நீங்களே பாத்து வாங்கிடுங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல நீங்க எந்த இடத்துல வாங்கீங்கன்னா உங்க தோதுக்கு வாங்கிக்கோங்க
சரி சரிங்
அது . என்னன்னா நா முன்னடியா காஸ் எவ்ளோ ஆகுன் சொன்னீங்கன்னா கூட அம்ச்சு வுட்ருவே
இல்ல நாங்கெல்லா ஃபுல்லா முடிச்சுட்டு தா வாங்குவோ நாங்க மெதல்ல வாங்க மாட்டோம் அட்வான்ஸ் மட்டு வாங்குவோம் மத்த படி சமையலுக்கு உண்டான பொருள் எல்லா முடிச்சுட்டு எல்லா டேஸ்ட்டுல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புற தா நாங்க வாங்குவோ நங்க ம் ம் ந முன்னாடியே வாங்கிட்டம்னா பே எங்களுக் வந்து இதா ஆவாது அதுனால வந்து நாங்க லாட்டா முடிச்சுட்டு தா வாங்குவோ எல்லாமே அட்வான்ஸ் மட்டு வாங்குறமார் அட்வான்ஸ் பண்ணி நீங்க பண்டீங்கனா நாங்க அது கேத் த மாரி எல்லாமே பண்ணி எல்லா பொருள் எல்லா வாங்கிட்டு எல்லா எடுத் அரிசி என்ன அரிசி உங்க அரிசி ஒரு வேல நா அரிசி ஏதோ சோ வேறப்
இல்ல நீங்க உங்களுக்கு எது உங்க தோடுக் தா எல்லாமே நல்லா மட்டும் வரணு எங்களுக்கு சாப்பாடு இதெல்லா அவ்ளதா
ஓகே ஓகே ஓகே சரி ஓகே நம்ம பிரியாணி வந்து நம்ம இந்த ம் ம் ம் பிரியாணி அரிசி போட் டுக்கலா நம்ப சோ மத்தபடி நம் சாப்பாடுக்கு தனியா வ சாப வடாச்சு
சரிங்க சரிங்க ஆ அப்ப நீங்க ஒரு நாள் வாங்க நல்ல நாள் பாத்து நம்ம போய் அந்த பாத்திரத்த மட்டும் பாத்துட்டு கன்பார்ம் பண்ணிட்டு நா உங்களுக்கு நல்ல நேரம் பாத்து அட்வான்ஸ் குடுத்துறேன் கையோட ம் சேரிங்க நீங்க பாத்துட்டு எப்புன் சொல் சொல்றீங்களா நாளைக்கு இல்ல நாலு அணிக்கு ஏதாவது வர தோ இருந்தா
ஆ நா இப்போ ஒரு வேற வேற ஒரு கல்யாணத்துல சமைச்சிட்டுருக் நாங்க நாளைக்கு ப்ரீதா நாளைக்கு நா வந்துவோ நா வந்து டேரக்டா வரேன் ந மண்டபத்துக்கு போவோ பாத்துட் என்னென்ன வேணு என்ன பாத்துட்டு நா எல்லாமே சொல்லிறே
ஆ சேரிங்க ம் சேரிங்க
எல்லா பண்ணிக்கலாம் ஒன்னு பிரச் என்னல என்னவேனுமே என்னல்லாம பண்ணிக்கலா வேற ஏது ஆட் பண்ணுமா இல்ல ஏது அப்டிங்கறது எல்லாமே சொல்லிட்டு நாளைக்கு கன்பார்ம் பண்ணிக்லா எல்லாமே இப்ப சொன்ன மெனு வந்து மேலோட்ட தா சொல்லிருக்கே நாளைக்குதா ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கலா மூர்ரக்க இது மாரி எழுதிக்கலா எழுதி நாங்கதா
எனக்கு ஒரு வேல இருக்கு மணிஆச்சு ந வைக்கிறேங்க
ஆ சரிங்க சரிங்க சரிங்க உ